ஆ
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேம்ப்பா நீங்க
ஆ நல்லா இருக்காங்க இங்க எல்லா நல்லா இருக்காங்க
ஆ என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்ளா
உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சோ வந்து மைல்டா தா கேக்குது ஃபுல்லா கேக்கல கிளியரா கேக்கல எ வாய்ஸ் கேக்குதா
ஆ பரவா எங்க வாய்ஸ் கேக்குது
ஆ உங்க வாய்ஸ் கொஞ்சோ ஆ ஃபுல்லா கேக்கல செரி பரவாயில்ல ஃபுல்லா உட
பா ஆ ஆ செரி செரி நாங்களா நாங்களாப்பா ஸ்கூலா வா ஆரம்பிக்க போறாங்க அடுத்த வாரத்துலந்து ஒரு ஒரு மாசோ எப்டியோ பசங்கள வெச்சு ஓட்டிட்டோ வீட்ல இன்னு அடுத்தது படிக்க ஆரம்பிக்கணு அடுத்தது ஓடணு படிக்கிணு படிக்கணு அப்டின்ட்டு இப்ப இருக் கேற எஜுகேஷன பாத்தா பயமாக இருக்கு
ஆமாங்க
சிலபஸ்லா ஒண்ணு கூட நம்மளுக்கு ஆமா சிலபஸ் எல்லாம் ஒண்ணு கூட தெரியமாட்டேங்குது
ஆ அ அவங்க படிக்கிறாங்களேன்ன ஆமா ஆமா ஆமாங்க
எப்டி இருக்கு உங்களுக்கு நீங்கள் எப்டி இருக்கு எடுக்கிறது படிக்க வெக்கிறது எப்படிதா படிக்க வெக் கிறிங்ளோ தெரியல
கொஞ்சோ அட்வான்ஸா தா இருக்கீங்க நம்ம படிச்சதெல்லா வேற இப்ப உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வேற பட் எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கலா என்ன சொல்றது நமக்கு ஒரு நியூ லேர்னிங் வரதுனே எல்லாமே புதுசா கத்துக்கறதுல என்னவோ தப்பு இல்ல கொழந்தைங்களுக்கு அந்த மாரி ஒரு நியூவா நம்ம கத்து குடுக்குறதுல வந்து அவங்ளுக் கொஞ்சோ ஸ்கில் அப்டேட் ஆவாங்க அவங்களு அவேர்னஸ்ஸ இருப்பாங்க ஓ புதுசு புதுசா கத்துக்கறத பொற்த்து பட் என்னா என்னா ஸ்டீரகல் அப்படினா பேறன்ஸ் அவங்களகொண்டு கூட்டிட்டு போற பாத்தா கொஞ்சோ ஸ்ட்ரகல்லா இருக்கு
ஹ
ஏன்னா அவுங்க அவுங்ளோட இதுலியே நம்ம போனு நம்ம படிச்சு வளந்தது கொஞ்சோ இதா வேற பாத்தா இருக்கு அவுங்களோட ஜெர்னி வந்து வேற ஜெர்னியா இருக்கு லெசனு சரி பேட்டனு சரி எல்லாமே சேஞ்சஸ் இப்போ இருக்றது நம்ம படிச்ச பேட்டன்ல்லா வேற மாரி இருந்துச்சு இல்லைங்ளா அது கொஞ்சோ ஸ்டரகுா தா இருக்கு பட் நீங்ளு அத கொஞ்சோ அடாப்ட் பண்ணிக்கோங்க போக போக ஈஸியாயிரு
எந்த மாதிரி கொஞ்சோ ஏதாது தெரிஞ்ச உங்ளுக்கு ஏதாவ் கொஞ்சோ ஐடியா இருந்தா இருந்தா சொல்லுங்ளே ஐடியா ஐடியா இருந்தா என்னா எ பசங்க ரொம்ப அப்டியே அந்த படிக்கிற விஷயத்ல நா உக்கார வச்சேன்னா என்ன அவனுங்க ப்ரெயின் வாஷ் பண்றானுங்ளே தவிர அவனுங்க அந்த இதுக்கு வரமாட்டறானுங்க உக்கார வச்சேன்னா ஆமா உக்கார சன்னா அப்டியே எப்போதா போய் பென்சில் எடுக்றாங்க அப்போதா எனக்கு ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க அப்பதா வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நோட்ஸ் வாங்கணும அப்பதா பொய்ட்டு நா இது எழுதவே இல்ல அத ப இன்கம்ப்ளீட்டு மிஸ்சு ஃபோன்ல அனுப்புறேன் சொன்னாங்க அப்டின்னு சொல்லிட்டு எப்டி எப்டிலா ஏமாத்தணுமோ அத ஏமாக்கிட்டே இருப்பாங்க
அப்டினு உங்க அப்டினா அவுங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தோ அம்மா எப்பல்லாம் எப்டி எப்டி இருப்பாங்க ஏனா அவ நல்லா தெரிஞ்சிருக்கு
ஆமா அது எப்டி ஆ அது எப்டி அந்த பு பசங்க ளுக்கு அந்த சிலபஸ் பாக்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அவுங்ளா படிச்சாதா உண்டுன்ற மாரி இருக்கா எனக்கு தெரில நம்ம ப்ரனோன்சேஷஷன்ஸே வந்து ந்து வேற மாரி சொல்றானுங்க நம்ம அந்த வார்த்தைகள்ல்லா உள்ள சொல்லம்போது நீ தப்பா ப்ரனன்ஸ் பண்ற அதுவா அத அப்டி பண்ணக்கூடாது இப்டி பண்ணனு அது என்னமாருக்குதுனா நம்ம புள்ளைங்ளுக்கு நம்ம அத தப்பாக சொல்லி குடுக்குறோமா அப்டிங்குற மாரி யோசிக்கிறே
அது வந்து அந்த மாரி நீ யோசிக்க வேண்டா நீ அவுங்ககிட்ட நீங்க கன்வே பண்ணுங்க இது வந்துட்டு நீ வந்து து நீ வந்து அமெரிக்கன் இங்லீஷ்ல ப்ரனோன்சியேட் பண்ற
ஆ
ஆ அம்மா வந்து அதுல சொல்லல இதுவு உனக்கு இதுவு கரெக்டுதா அதுவு கரெக்ட்டுதா இப்ப ஸ்கூல்ல குடுத்துருக்கே பேட் இதுலியே நீப்படி ஓகே நா அம்மா இது பண்ணிக்கிறே அத பண்ணிக்குறேங்ற மாரி நீங்க அந்த இதுல பொயிருங்க நீங்த சொல்ல வேண்டா அவன்ட்ட நா இத பண்றே சொல்ல வேண்டா ச ஓகே ஓகேப்பா நா மறந்துட்டே ஓகேன்னு சொல்லி நீங்க கேரி ஆன் பண்ணிருங்க ஏனா அந்த எடத்துல நீங்க மிஸ் டேக்குனு அவன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணாதீ கன்பார்ம் பண்டீங்ன்னா அவ வந்து இதே ரிபீட் பண்ணுவா உங்கள்ட ஓ அம்மாக்குது தெரியாதுங்றத அவ மைண்டல ரிஜிஸ்ட்ர் ஆக ஆரம்பிக் சோ அத வந்து நீங்க பண்ண வேண்டா நீங்க எப்டி பண்ணறீங்கன்னா ஓகே ஓகே அப்ப மறந்துட்டே அப்டின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்க அப்டியே பொயிருங்க இப்ப இருக்க பேட்டன்லா கொஞ்சோ புதுசு புதுசு தாங்க அவுங்களோட சப்ஜெக்ட்ஸுமே புதுசுதா அதனால வந்து உங்க நமக்கு புரியுங்க அத நம்ம படிச்ச நம்மளு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்குதா இருக்கு ஆ
அவுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரொம்ப நம்ம லென்த் சா ரெண்டு லைன்ல படிக்க வேண்டிய வார்த்தைய அப்டியே நாலு லைனுக்கு கொண்டு போறாங்க இது என்னடா இது இப்டி ஒரு நம்ம இதுதான வார்த்த ஜஸ்ட் இப்டி வந்தா உக்காந்தா சாப்ட்டாங்றத வந்து நம்ம மூணு லைன்ல சொல்ல போறோ அவுங்க வந்தாங்களா அப்டி போனாங்களா அப்டி போய் வந் அந்த வழியா வந்தாங்ளா இத பாத்தாங்ளான் இவ்ளோ பெருசா அப்டின்றது வந்து ரொம்ப
ஆமா ஆமா ஏனா எதுக்காக அப்டினா ஆ இப்ப வந்து நமக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு சாட் அன் ஸ்வீட்டா நம்மம் முட்ச்சு முட்ச்சிருவோ ஏனா அந் தளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணோ பட் இவுங்குளுக்கு வந்து அவ்ளோ டீட் டெய்லா நம்ம கொண்டு போனாதா கொண்டு போய் சொல்லிக் குடுத்தாதா அவுங்க நாளைக் இப்ப வந்துட்டு பெரிய பே இது வரமோதே அவுங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியு பெரிய லென்த்தியா இர்க்க வேர்ட அவுங்குளுக் கனெக்ஷன் பண்ணி குடுத்தோம்னாதா அவுங்க சின்ன வய்ஸ் ஷார்ட் வேர்ட ஷாட்டா இருந்தாலுமே அவுங்க வந்து கொஞ்சோ ப்ரீஃபா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கல்ல எதுவா இருந்தாலு அவங்க ப்ரீஃபா அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ பண்றளவுக் மைண்ட்டு வந்து இதாகு அது இப்ப அவுங்க இப்ப இப்ப இது எஜுகேஷன் பேட்டனே இப்ப வந்துப்ப சி பி எஸ் இ அந்த மாரி மெர்ட்டிக்குலேஷனா அவுங்க ஸ்டூடெண்ட் ப கொழந்தைங்க
இல்லப்பா நாங்க சி பி எஸ் இ தா படிச்சிருக்
சி பி எஸ் இ ஆ அதோட பேட்னே அப்டிதாங்க எதுவா இருந்தாலு வந்து ஷாட் அண்ட் ஸ்வீ நீட்டா பண்ண மாட்டாங்க அது வந்து கொஞ்சோ நீட்டி நி நி மொளைக்கிலா சொல்லி அதுதா அப்புடிதா கொண்டு வந்து என்ட முடிப்பாங்க
நா என்னமோ நெனச்சே இந்த ஸ்கூலு நா படிக்க வெக்கிற ஸ்கூல் கொஞ்சோ இதுவா இருக்கு போலருக்கு பேக்ல இருக்கு போல இருக்கு அப்டின் சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூல் இது பாத்த பசங்களோ ட இது பாத்தே செலபஸ் இது பாத்தே அவுங்க சுத் சுத்தோ மோசோ பா இவுங்களாவ்து நோட்டு எழுதி எழுதி எழுதி எழுதி அப்டே ஃபோன்ல அனுப்பி விட் ட்டுர்றாங்க எழுத போர்ட்ல எழுதி போட முடியாதத ஃபோன்ல அனுப்பி விட்டு நீ வீட்ல போய் எழுதிக்கோ நம்ம வீட்ல என்ன என்நார் எப்ப பாத்தாலு வீட்லயா உக்காந்துருக்கோ வீட்ல ஒரு பக்கோ அம்மா ஒரு பக்கோ வேலைக்கி ஓட்றது அப்பா ஒரு பக்கோ வேலைக்கு ஓடிட்டுருக்குற புள்ளைங்க எப்புடி அத நோட் ட்ட பாத்து எழுதுங்க அந்த ஃபோன பாத்து எழுதுங்க அது புரிஞ்சிக்கவே மாட் டேங்குறாங்க ஆ இப்புடி ஒரு இந்த மாரி இருக்காங்க இந்த ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல்லப் பாத்திங்கன்னா எழுதியே போட மாட்டாங்களா உக்காந்து பே ல அந்த புக் புக் எடுத்து படிக்க லெசன் படிப்பாங்களா படிச் நீங்களே அதுக்கு மா கொஸ்டீன் அந்த கொஸ்டீன்க்கு நீங்ளே மார்க் பண்ணி நீங்ளே படிங்க அப்டிங்குறாங்ளா
ஓ
அப்டி ஒரு பேரண்ட் வந்து கதர்றாங்க நீங்க எழுதி போட்டு படிக்கிறது து இப்டி சொல்றிங்ளேப்பா நா வந்து பாருங்க புக்கு நா டிக் ஷ்னரி எடுக்குற லைப்ரரி தேட்ற இந்த இதுலியே ஓட்றோ லைப்ரரிக்கு ஓடுறோ இந்த இதுல இந்த கொஸ்டீனுக்கு எப் புடி அதுக்கு மீனிங் என்னென்றத நம்ளே ட்க்க்ஷ்னரி ஒன்னு குட்த்துர்றாங்களா அந்த மீனிங்க்கு டிஸ்னரில நீ பாத்து அந்த வேர்ட கண்டுபுடி அதுக்கு என்ன மீனிங்ன்றத நீ புடுச்சி எழுது அப்டி நோட்ஸ் இவுங்க அப்பயே அப்புடி எழுத வைக்குறாங்களா அப்ப தானங்க உங்க புள்ளைங்க அது இதுவா வரும் அப்டி அத இப்பவே நாங்க அந்த ட்ரெய்ன் பண்றோ அப்டிங்குறாங்களா அது எவ்ளோ ஷாக்காருக்கு பாருங்ளே
ஐயயோ இப்படியெல்லா நானே கேள்விப்பட்டது இல்ல
செவன்த்து எய்ட்த்து பிள்ளைங்க சிக்ஸ்த்து செவன்த்து பிள்ளைங்களுக்கே இந்த இந்த இது தா
ஆ மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கோ ஃபஸ்ட்டு டீச்சர் சப்போர்ட் தான பண்ணி குடுக்கணு கொஞ்ச அவுங்ளுக்கு எல்லாத்தியு ஈஸி பண்ணி குடுத்தா தான அவுங்க படிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாரி இருக்கு இப்புடி பண்ணா அது கஷ்டோ நானே இந்த மாரி எத கேள்வி தொட்டது இல்லிங்க
அப்படி தா இருக்குப்பா எனக்கே ஷாக்கு அந்த அவுங்கள
என்ன நம்ம காலேஜ்லல்லா படிக்கிற மாரி இருக்கு இல்லிங்ளா
ஆமா ஆமா காலேஜ் படிக்கிற மாரிதா இருக்கு நாங்களா அப்படிதா காலேஜ்ல அப்படிதா பண்ணுவாங்க இந்த ஆத்தர் நேம் சொல்லிடுவாங்க இந்த ஆத்தர் நேம் சொல்லி ட்டு நீங்க பேய் அந்த அந்த சிலபஸ் உங்களுக்கு இன்னூ கொஞ்சொ ஈஸியா வேணும்னா இந்த ஆத்தர் ஒரு ரெண்டு மூணு ஆத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க அது எது உனக்கு ஈஸியா உனக் க்கு மண்டையில ஏறுதே அத ‌அத படிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்க லெக்சர்ல்லா அப்டி அப் இப்படி தா நாங்க போய் லைப்ரரி ஏறி எறங்கியிருக்கோ ஆனா இந்த வயசுல இந்த பிள்ளைங்களுக்கு டிக்ஷனரி ஒன்னு கையில குடுத்துறாங்கப்பா அந்த வேர்டு சின்ன சின்ன வேர்டுக்கு அந்த புக்ல பெ லெசனுக்கு அந்த லெசனுக்கு அந்த அந்த கொஸ்டீன்ன ஃபுல்லா படிக்க வைக்கிறாங்களா அந்த லெசனெ ஒரு ஒருத்தரு அந்த புக் க்கு ஒரு லெசன வந்து மூணு நாள் படிப்பாங்கள அந்த பசங்க ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு பேரகிராப் அப்படின்ட்டு படிச்சி முடிச்சிட்டு அந் அந்த அந்த லெசன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அந்த அந்த உள்ள ஸ்டோரியா இருந்தா இல்ல ஏதாவது எக்ஸ்ப எக்ஸ்பெரிமெண்டா இருந்தா ஏதாவது அது எக்ஸ்பளைன் பண்ணுவாங்களலா பண்ணிட்டு ஓகே நாளைக்கி நீங்க அந்த நோட்ஸ் எழுதுங்க உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ் டைம் கொடுக்குறே அப்டின் சொல்லிட்டு
ஓ
படிச்ச மாரியூ இருக்கூ அவுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அவுங்க பசங்க வந்து நீங்கள் இத்துண்டு நாங்க கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதி அத அதுங்க அந்த பிள்ளைங்க மக்கப் பண்ணி அத படிக்கறதுக்கு நீங்க அதுங்க பிள்ளிங்க ஃபுல்லா புக்கு படிக்க வுட்ல்ல
ஆமா
புக்கு ஃபுல்லா படிச்சு அதுல ஆன்சர் அதுங்ளே மா அவுங்ளே மார்க் பண்ணுவாங்கல்ல சோ அதுங்ளுக் இது வ ஓனா தான இப்போ இது நைன்த் டென்த்குலா போனா ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கூ அப்ப போய் அந்த புள்ளைங்க கஷ்டப்பட வேண்டான்னு நாங்க இப்ப பண்றோ அப்டிங்கறாங்க சொல்லும் போது அப்டியே நம்ளுக்கு தல சுத்துது ரொம்ப கஷ்டொம்பா படிச்சவங்க ஓகே எ படிக்காதவங்க நம்ம புள்ளையாது நல்லா படிக்குணுன்னு யோசிக்கற அப்பா அம்மாலா
ஆமா அது இப்போது வரைக்கூ ட டீச்சர்ஸ்லா யோசிக்கறது இல்ல த்ரட் ஸ்கூல் ஸ்கூல் மேனஜ்மெண்ட் யாருமே அதுல எல்ப் பண்ணறது இல்ல நெனைக்கிறே ஏன்க் பாருங்க இதெளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வெகைகோன்னா அவங்க அப்பா அம்மாக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கணூ அவங்க அப்பா அம்மா அதெல்லா கூட்டிட் போயி லைப் அப்டிலா எது சப்போட் பண்ற மாரிருந்தா தா அந்த போ அந்த புள்ள அந்த கொழந்தைங்களூ கொஞ்சொ க்ரோ ஆவூ இப்டி இவங்க வந்துட்டு இத ஓனா நீ இப்ப இத போய் ஃபைண்ட் அவ்ட் பண்ணு கண்டுபுடி இந்த பட்ச் இப்டி நீ லேர்ன் பண்ணி படிச் சா தா முடியுன்னா அது கஷ்டமாச்சே
ஸ்கூல்ல வேற லைப்ரரி இருக்கா ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கா வேற இருக்கேப்பா லைப்ரரி அங்க போலாமே லைப்ரரில போனா உங்ளுக்கு அந்த புக் எடுத்து படிக்கலாமே என்ன புக்குன்னூ நீங்க எடுத்து ரீட் பண்லாமே அப்டிங்கறாங்க அது இந்த புள்ளைங்களுக்கு அ ஆம்மா ஆம்மா ஆம்மா அப்புடிதா இருக்கு நானே இதுக்கே கத்திகிட்ருக்க அவுங்க அப்பா ரொம்ப திட்டிட்ருக்காப்ல என்னது இது நோட் ட்டுந்தா ஃபோன்ல அனுப்பிட்டு ஃபோன்ல அனுப் பி அந்த பிள்ளைங்கள எழுதுனா எப்டி நம்ம ஃபோனே பாக்ககூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட் ட்ருக்கோ ஃபோன் பாத்துதா பிள்ளைங்க கெட்றாங்கன்னு இதுல ஃபோன பாத் து நி நோட் எழுது நோட்ஸ் எழுதுன்னா அந்த புள்ளைங்க இன்னு கெடாதா அதுங்ளுக்கு நம்ளே தப்பு நம்ளே தப்பான வழிய தான கய்ட் இது பண்றோ
ஆமா ஆமா
அவங்க இவங்க என்ன சொல்றாங்கனா எங்க எங்க ஸ்கூல்ல வந்து ந நெறையா அந்த எப்ப பாத்தாலு அந்த கல்ச்சுரல்ஸு போட்டி ப இதுன் சொல்லி ட்டு வெளிய ஸ்கூலு கூட்டு போறது ஏதாது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு வாரத்துல ஏதாது ரெண் இது ஏதாது நடந்துகிட்டே இருக்கு அந்த நடந்துட்டே இருக் மா ஏதாது நடக்குற அதுல வந்து அவுங்ளுக்கு வந்து அந்த க்ளாஸ் எல்லா கட் ட ஆய்டுதா அந்த பீ டி பீரியட்லா கூட கட் கட் ஆய்டுது ஆமா அந்த அதனால வந்து நாங்க நோட்ட அனுப்பி விட்டுற்றோ
ஆஹா ஹ இதுக்காகவா நாங்க ஸ்பெண் பண்ணி இவ்ளோ ஃபீஸ் கெட்டி இது பண்றோன்னாயிருக்கு
ஐயோ அவங்க அப்பால்லா போனாங்கன்னா திட்டி வுட்ருவாரு பேரண்ஸ் மீட்டிங் போய்ட்டு திட்டி வுட்ருவாரு
ஆ
செரிப்பா நா ரொம்ப நேரோ பே ஆமா ரொம்ப நேரோ பேசிட்ருக்கே எனக் எதோ கால் ஒண்ணு வந்து பின்னாடி அடிச்சுகிட்டே இருக்கு நாப அப்ப கூப்புட்றே சாரி நா அப்பறோ பேசுறே நா திரும்பி கூப்புட்றே இப்போ
ஆ செரிங்க